இத்தன் நாள் இத்தன நாளா எனக்கு தெரியாதே ரெண்டு பேரு பொதுவான வக்கில்னு
அ பொதுதா நா அவன அடிக்கடி பாப்பன்ல எப்பனா பாப்ப அப்ப சொன்னா எங்கிட்ட அந்த கதலா ஆ முடிஞ்சுட்டுன் தெரில இப்ப ரீசன்டா அவன பாக்கல
ஆ நேத்துதான பேசணச்சே நாந்தா சொன்னன்ல நேத்து இத பத்தி இந்த இத இத பத்தி எல்லார்ட்டயு சொல்லுவோ டைம் இருக்கு பண்ணுவான்னு சொ சொன்னன்ல சே அதனால கால் பண்ண அ தாமுக்கு பண்ணே அவ கோ பிரதோஷன்னு பனைவர போயிருந்தானா
சரி
நீ அப்னா முடிச்சுட்டு கால் பண்றன்ன அதுக்கப்புறோ இன்னு பண்ல அவ அப்புறோ நம்பஸ் சாகர் அ சவுந்தருக்கு பண்ணே
சரி
அவரு பேசனாரு செல இந்த மாரி இருக்கு எப்டியு நீ பிஸியாதா இருப்ப அதனாலதா நாங்க பொறுமையா பாத்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதான் பாத்துட்டு சொல்லலான் சொன்னோ டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருடானு அனுப்பி உட்டே சாருக்கு இன்னு எனக்கு என்ன ஃப்ளூட் கேக் காமிக்கல அந்த வீடியோக்கு இன்னு பாக்க கூட இல்ல போல அவே அந்த அளவுக்கு பிஸி அவ சொல்லக்குள்ளே சொன்னே கொஞ்சோ பிஸி கண்டிப்பா கொஞ்சோ கஷ்டோந்தா ஆனா இது மாரி எதாச்சி வந்தா சொல்லாம இருக்காதிங்க சொல்லுங்க நா ட்ரை பண்றது ட்ரை பண்ணாது ப இல்ல அது ட்ரை முடிஞ்சா ட்ரை பண்றன் ஆனா சொல்லாம மட்டு இருக்காதிங்கன்ற மாரி சொன்னா அவங்கிட்ட அவங்கிட்ட சொல்ட்டு அதா அசோக்தா பேசுனா அசோக்கிட்ட பேசுனா ரொம்ப நேர பேசுவே நானு அது ஏப்பா அவங்கிட்டலா ஒரு ஒரு மண் நேர கிட்ட பேசுனோ
ம் அந்த ஒரு மண் நேரத்துல இந்த கால்ல பேசிருந்தா கூட உனக்கு வந்துருக்கு அஞ்சு அஞ்சு டாஸ்க் முடிஞ்சிருக்கு
அப்பிடி முடிஞ்சிருக்கு பட் ஸ்டார்டிங்ல அப்பிடி தோணல லாஸ்டாதா இத சொன்ன ஃபஸ்டு நல விசாரிச்சுட்டு எப்பிடி போகுது ஏது போகுதுன் எல்லாத்தையு விசாரிச்சிட்டு அதுக்கப்பறந்தா சொன்ன அப்பதா சொன்னா ஆ எல்லா முடிஞ்சிச்சுங்க சந்தோஷங்க நல்ல படியா அப்டின்ற மாறி சொன்னா நேத்து முந்தாநாள்தா ஆடர் காப்பி வாங்கனானா
பரவால்ல
உம் அடுத்தது வேல இப்டிதா அவுனு வேலக்கும் அவனுக்கும் செட் ஆகல போல வேலக்கு மூவ் பண்ணணும் எல்லா எவனுக்குமே வேலயு யாருக்கும் செட் ஆகல அவனுக்கும் சரியா செட் ஆகல வேலன்சிங் வேற ஜாப் யோசிக் பாக்கணுன்ற மாறி சொல்லிட்ருந்தா இப்ப வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்காக எங்கயு சுவிச் ஆகாம இருந்தானா
ஆமா சொன்னா அது வேற கம்பெனிக்கு போனா மறுபடியு காரணத்த எல்லா சொல்லி மறுபடியு இ பர்மிஷன் கேக்கல்லா சரி வராது இது ஒரே அடியா முடிஞ்சதுன்னா அப்ப நா எங்க வந்தாலு போய்
உம் அத்தா சொன்னா இதுக்கப்புறோ ட்ரை பண்லான்ற மாறி சொன்னா அத்தா அவன்கிட்ட ஒரு ஒரு மண் நேரம் பேசிட்டு இத சொல்லி உட்டே அவே மே பி உனக்கும் கால் பண்ணாலு பண்லா அப்பிலிகேஷன் அவந்தா வச்சிருக்கா நாங்க ஆக்சுவலா நானும் அவனும் ட்ரை பேசிட்டு அதுக்கப்புறோ தா எங்க ஒரு பேமெண்ட் வந்தது அப்பறோ தான்டா எல்லாருக்கு சொல்றோ அப்டின்னே
நா அஜித்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னே
உம் உம்
இத்தா சொன்னே காசு இப்ப தான்டா வந்தது அப்புறோ வரதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்ல முடியாது இப்ப தான்டா சொன்னன்னு சொல்லி சொன்னே அவ இன்ஸ்ட்டால் பண்ட்டானா தெர்ல
உம் உம் அதுவு கரெக்ட் தான்டா நம்ப வாங்கிட்டா தா சொல்ணு வாங்காம சொல்லி அப்றோ அவனும் நாமதா வெட்டியா டைம் வேஸ்ட் பண்ணிட்ருக்கோம் நமக்கு பேசதுக்கு எ ஏதோ போர் அடிக்கு ஏதோ ஒரு விஷ்
இல்ல நாம்ம எப்டியு பேசதா போறோ நம்ம இதுல பேசுனா என்ன அதுல பேசுனா என்னான்னு பேசி ச்சிருவோ ஆ இதயே ஒரு வேலயா பேசறானுங்கன்னா பாவோ
அவங்க அஜித் கிட்டயே லாஸ்ட் வீக் தா பேஸ்னா ஆனா இது ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி பேஸ்னேன்னு நெனக்கிறோ ஆ எல்லாரு வேலய பத்திதா சுஸ்ட்சா ஆகுறத பத்திதா யோசிச்சிட்ருக்கா அவனும் வேலைக்கு தா இன்டர்வியூ க்கு தா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அஜீத்தும் அவனும் இன்டர்வியூ பண்றா ட்ரை பண்றா அவன் ஏதோ இது என்ன ட்ரை பண்றான்ண்ணா வேற ஏதோ ட்ரை பண்றாண்ணா தராதா ஆ எஸ் சக்ஷன் டிசைன் சக்ஷன் டிசைனா சக்ஷுன் டிசைன் இன்டீரியர் டிசைனா சம்திங் ஏதோ ஒன்னு சொன்னா அந்த மாறிதா பண்ண போறா இப்ப இருக்கறது கிராஃபிக் டிசைனா
ஆமா ஆமா இப்ப அவன் வேல செய்றது வந்து அது ஒரு மொக்கயான வேல தான்டா
ம் ம் அது என்னது கிராபிக் டிசைன் உள்ள ஒரு கார்டூன்
இ புக் பப்ளிஷிங்
ஓக்கே
அ இப்ப ஆ புக்கு சாதா புக் இருக்குல்ல
ஆமா
சாதா புக்க ஸ்கேன் பண்ணி அத இ புக்கா மாத்தறானுங்க இ புக்குனா பி டி எஃப் மாதிரி ஓக்கேவா ஸ்கேன் பண்ணி அத டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த அந்த ஃபோ ஹ ஃபோட்டோல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லா வந்து வேர்ட்ஸ் சா மாத்தறதுக்கு சாஃப்ட்வேர் இருக்கும் போல அத மிஸ் த்தா படத்தெல்லா எடிட் பண்றதுக்குல்லா ஆள் இருக்குது அது ஒரு டீம் பாக்குறாங்க அதுக்கு நடுவு நடுவுல இமேஜஸ்லா வருதுல்ல மேக்சிமம் நா பண்றதுக்கு ஃபுல்லா வந்து அ எஜுகேஷன் சம்பந்தமான புத்து புக்கு காலேஜ்ல யூஸ் பண்ற புக்ஸ் இருக்குல்ல
ம்
ஆ அதுல நெறைய இமேஜஸ்லா வரு இல்ல டைகிராம் வரைஞ்சிருப்பாங்கல்ல இப்ப நம்ம பிசிக்ஸ் புக்கலா வித் யாச வித்தியசமா டைகிராம் இருக்குல்ல அந்த மாரி டைகிராம்லா அதுல இருக்கோ
ஓகே
அது சைஸ்ஸ கரெக்ட் பண்றது அது ஒரு வேல கிளாரி ட்டியா இல்ல அப்டின்னா அத டெலிட் பண்ணிட்டு அங்க புதுசா இவனே வரையனோ
அப்படியா அ அ
ஆமா இந்த மாரி வேலதா பண்ணிட்டு இருக்கா ரொம்ப வருஷமா அந்த கம்பனி பர்மன்டா ரிஃபோர்ம் குடுக்கவே அவ அதுல
ம் ஓகே ஓகே கே கம்ஃபர்ட்டபுள் ஆனா அதுல பேக்கேஜ் ஒழுங்கா இல்ல போலயே அதனால அதனால தா பிரச்சன ம் என்னன்னா பேக்கேஜு குடுங்க ம் ம்
ஆனா ஆமா
பாண்டிச்சேரில்ல
அது ஃபர்ஸ்ட்டு பாண்டிச்சேரி கம்பனில இருந்து அப்றோ சென்னை கம்பனில கெடச்சது லேப்டாப் வாங்க மட்டோ நேர்ல போனா நெனைக்கிற அதுக்கப்புறோ அந்தப் பக்கமே போல
ம் ம்
வீட்லருந்தே வேல செஞ்சுட்டு இருக்கறா
அப்டியா
பாண்டில பிரான்ச் இருக்கு நெனைக்கிற அந்த கம்பனிக்கு ஆனா இவ வேல செஞ்சது சென்னை பிரான்ச்சு தா
அப்படியா ஆமா சென்னைல கூட ஆமா கொஞ்ச நாள் தங்கியிருந்தால்ல அதுக்கு தா கேட்ட ஏதோ கோர்ஸ் பண்றன் பண்ணா யு வொய்யா ஏதோ சம்திங் கோர்ஸ்
புரியல பார்ட் டைம் ஜாப்புக்காக வந்தா சென்னைக்கு ஓ சென்னைல ஒர்க் ஃப்ரம் தா பண்ணிகிட்டுருந்தா
அ ஆமா ஆமா தெரியு வந்துருந்தா இங்க வந்தப்ப வந்துருந்தா வீட்டுக்கு வந்
அ ரூம்ல வொக்காந்து வேல செய்வா ஃப்ரீ டைம்ல அந்த ஸ்விக்கி சொமொட்டோ ரேப்பிட்டோ அது போக ஓட்டிகிட்டு இருந்தா
ம் ம்
அப்பறோ கெளம்பி ஊருக்கு வந்ட்டா கல்யாணத்துக்காக
ம் ம் அ சொன்னா ம் நானு சுட்ச் தா ட்ரை பண்ற எல்லா ஒரு ஏதோ ஒன்னுக்னா சுட்ச் ஆகணுன்ற மாரிதா போது போறாங்கோ பாப்போ
ம் ராமச்சந்தரர் அவுரு சுச்சாவராரா
தெர்லையே அதா அதிகோ பேசலையே இது நேத்துதா எடுத்துட்ட இந்த சந்தோஷ் பைய என்ன ஒ பேச்ச கேட்டா மெரளுவானா மெரள மாட்டானா அ அ அந்த லூசுப் பைய நைட் ஷிஃப்ட்ட பாத்துட்டு கால்ல கல்லு வேலைக்குல்லா போறானான்டா சொன்னா திருந்த மாட்றாண்டா நைட் ஷிஃப்ட்டே ஆபத்தான ஷிஃப்ட்டு அதுவே நம்ம லைஃப் ரொம்ப பாதிச்சிடு இவ அது ப்ராப்பரா ரெஸ்ட்டு எடுக்காம சுத்தறா நா மெரட்டியும் பாத்துட்டே அடிச்சா திருப்பி அடிக்கிறா இப்பல்லா என்ன பண்றதுன் தெர்ல அவங்கிட்ட இன்னும் பேச்ல இன்னைகி எதாச்சு பேசி பாப்போ
சேர் சே
சொல்ற பேச்ச கே ஓம் பேச்ச கேப்பானா
எங்க ரா அந்தளவுக்குலா இல்ல
ம் ம் சொன்னா போதுயப் ட்ர அவெ எதா வே இது ஓன்னு ஓன்னு ஓன்னுன் ஓடிகிட்டே
மணி அவுங்க ஃபேமிலி எல்லாருமே அந்த மாரி மைண்ட் செட்லுதா மணி இருகுறாங்க
ம்
எத நோக்கியாவது எதாவ் பண்ணு பண்ணுனு அடுத்தடுத்து அது போல போயிட்டுருகறாங்களா
ம்
வீட்ல சொல்ல மணி மொத விஷ்யோ இப்ப நீ ஒனக்கு தோன்றத அவுங்க வீட் ட்ல தோண்ல பத்தியா
ம்
இது போல போயிந்தா ஒடம்பு என்னாவரது அப்பிடின்லா சொல்றல்ல அவுங்குளுமே அந்தளவுக்குதா இருகுறாங்க கால்ல இந்த வேல செஞ்சுட்டு மதியோ அந்த வேலைகு போவோன்ற மார்தா அவுங்குளும் பண்றாங்க பண்றவுங்ளாருகுறாங்க அவுங்ள பொறுத்த வரைக்கு ஒழைக்குணு நெறைய ஒழைக்குன் நெறைய வேல செய்யணும் முடியும் போதே செய்யுணு அப்டின்ற மைண்ட் செட்ல இருக்கவுங்க அவுங்குளா ம் அதே ப்ளட்ல் வரவெ அப்டிதா இருப்பா
ம் அதலாக் கொஞ்சோ நாள்க்கி அது இதாங்குங்க இப்பத்துக்கும் இந்த எஃபெக்ட் ரெண்டு வயசாவ வயசாவதான வருன்ச் ஒன்னாதுங்க்கா த்தன்னா மஞ்சி பாப்பாவு எங்கிட்ட சொல்லுது சொன்னா கேக்க மாட்றாருன்னு எதாச்சு பண்ணிட்டுதா இருகாரு என்னா பண்றதுன் தெர்லண்ணான்றாரு
ம்
ம் அவெ இப்ப மட்டுல்ல ஏர்ட்டெல்ல நைட் ஷிஃப்ட்டு வேல செஞ்சால்ல அப்டிதாம் பண்ணிட்ருந் ஏர்ட்டெல்ல இருந்தப்ப நைட் ஷிஃப்ட்லாம் போயிட்டுந்தால்ல அப்பியே நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு கால்ல கள்ளடிக்க போவாரு எப்பிடிதா ஒத்துழைகிது ஒடம்பு எங்குளுலா என்ன இருகுன் தெர்ல
டியுது அவம் போறா முடியும் போயேதா மணி வேல செய்ய முடியு
அது கர்ட்டுதா இது ஒ இன்னு ஒரு ரெண்டு மூனு ஒரு அஞ்சு வருஷத்துகப்புறோ ஒடம்பு முடில்னா இதனால அப் கட்டாச்சுனா எப்டி இதனால் இதனால சைட் எஃபெக்ட் இருக்குல்ல இப்டி பண்றதனால
சைடு எஃபக்ட்டுன் இல்ல மணி சரியான ஃபுட்டு எட்த்துகிட்டா ஒனகு பெரிய எஃபெக்ட் ட்டு எது இருக்காது ஆ
பாப்போம் பேசுவோ அவங்கிட்டியு எப்டிதாம் போவுதுன்னு இன்னு அவுனு வேலய இன்னு முழுசா அவெ அவனு என்னா வேலன் சொ செய்றன் சளிவா சொல்ல இன்னு ஃபுல்லா கத்துக்ல போல அவகிட்ட பேசி ஒரு மாசோ கணகுல ஆவுது லாஸ்ட்டா ஊருப்பக்கோ வந்தப்ப பேச்னே நெனைகிறே ம் ம் ம் ம் செரியா
அவெ என்ன அந்த அமெரிக்கன் கம்பெனிதானே
ஆமா சி பி டி எஸ் அ இங்க சி பி டி எஸு கிளைண்ட்டு என்னன் தெர்ல அம்ப்ப யூ எஸ் தான் கிளைண்ட்டு பே தெர்ல அனைங் யு எஸ்ல என்னப் என்ன கிளைண்ட்டுன் தெர்ல
ம் சேர் சே
ம் இப்பத்துகு அப்டிதாம் போயிட்ருக்கு சேர் நீ மாமா பசங்ளுகு வேல கேட்டியே
ஆமாண்டா ஒருத்தன் வந்து ஐ டி முடிச்சுருக்கான் ஒருத்தன் ஏ ஐ முடிச்சுருக்கான்
டி இ ஆ
ஆமா
நம் சைடு ஆபரேஷன்ல வர மாதிரி எதாச்சும் இண்ட்ரஸ் இருக்கா நம்ப
இருக்கு இருக்குருக்கு வேலந்தா போதும் அவனுங்களுக்கு இப்போதைக்கு
இல்ல இப்ப ஃப்ரெஷ்ஷர் தான
ஃப்ரெஷ்ஷர் வந்து ஒருத்தன் எந்த வேல கெடைச்சாலும் போலாம்னுருக்குறான் அவன் எதுவும் கோர்ஸ்லா முடிக்ல
ஓகே
க டிகிரி முடிச்சுட்டு அப்டியே வெயிட் பண்ணிட்ருக்கான் இன்னொருத்த வந்து பிக்டேட்டா முடிச்சிர்க்கா அவன் அது சம்பந்தமா சர்ச்சூ பண்றா கெடச்சாலூ போன்னு பாத்துட்டு இருக்கறா நீ வந்து இந்த
ஆம சார் இன்னொருத்தவங்க எந்த வேல கெடச்சாலு போலானுக்கா ஏனா டாட்டால இப்ப ஜூனியருக்கு போயிட்டு தா இருக்குன்னு நெனைக்கிறே நா டூ வீக்ஸ் முன்னாடிதா வாக்கின் போச்சு நெனக்கிறே
நேர்ல வரணுமா
வாக்கின் போச்சி ஆமா அ நீ வந்து ரெசூம் அனுப்பி வுடு நா ஏ போர்டல ரெசூம் அந்த ரெஃபரல் போர்ட்டல போட்டு வுட்றே போட்டு வுட்டு என் ம என்னோட மேனேஜர் கிட்ட சொல்றே
சரி
ஓ ஆனா பொண்ணுங்கன்னா டக்குனு எடுப்பாங்க பசங்கனா கொஞ்ச யோசிக்கணு
இது வேறயா
அப்டி கெடையாது எடு ப்பாங்க கமின்கேஷே பெட்டரா இருக்குல ஓரளக்கு இல்ல கமினிகேஷன் ஓரளவுக்கு டீசெண்ட்டா இருக்குல்ல
கம்யூனிகேஷன் இருக்குன்னு நெனைக்கிற நா எங்க அவனுகிட்டங்க இங்கிஷ்ல பேசுனே
ம் இல்ல பசங்க படிச்சதுதா எப்டி கவர்மெண்ட் ஸ்கூலா இல்ல பிரைவேட் ஸ்கூலா
இவன் பிரைவேட் தா நா எது வே எது வேல கெடைச்ச பண்றவ
அப்டியா
ம் ம் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சான்டா
ஓகே ஓகே ஆ ஆ
ம்
ஓகே ரெஜிம அனுப்பிடு பாத்க்கலா நம்ம ஏதாச்சு இருந்தா நம்ப நா சொல்றேன் அல்லா எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா மேபி எதாச் சொல்லிருப்பே ஆனா கேட்ட இருந்தாங்க லாஸ்ட் வீக்கோ ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஏதோ கேட்ருந்தாங்க ஒங்களுக்கு ஃப்ரெஷரர் யாராது தெரிஞ்சா வேணா குடுங்க ரெசிம் குடுங்க நம்ம வேனா பேசி பாப்போன்னாங்க ஐ மீன் எடுக்கர்து ஆள் தேவப்படுதுன்ற மாரி சொன்னாங்க ஆனா இது ஃபுல்லாவே என்னது ஒரு மாதிரி டேக்கன் டூ டெக்னிக்கலல்லா இருக்காது நம்ம ரேங் தா ர ம் இது ர ரேன்தா ஆனா ரேன்ல நம்ம டிசைன் டிசைன்லா பெரிய நாலேஜ்லா இல்ல ஜஸ்ட் என்னது இன்
அதா மணி அவனுங்களுக்கு இங்க பிரஷருக்கு எந்த பக்கொ போனாலு ஓபனிங்ஸ்இல்ல இப்ப ஏதோ ஒன்னு கெடச்சா உள்ள வந்துட் இன்னு ஒரு ஒரு வருஷோ வேல செஞ்சிட்டா கூட அப்புறமா எதனா பாத்துக்க போறாங்னுங்க இல்ல புடிச்சிருந்தா அங்கே கூட இருக் போறானுங்க
டாடா வந்தா நெறைய பேர் இங்கே செட்டில் ஆய்டுறானுங்களே கம்ஃபர்ட் ஜோன் குடுத்துட்றானுங்க லீவு ம்ம் ம் லீவு ஜாப் செக்யுரீட்டி இருக்கு ஆனா டெக்னிக்கலா எது கத்துக்க முடியாது நீ இங்கே இருக்குணு லாஸ்ட் ம் ம் ஆனா எதுக்கியா டெக்னிகல் டீம் இல்ல டெக்னிக்கல் டீமு இருக்கு
சரி வாழ்க்கைல ஒனக்கு என்னா தேவ அத சொல்லு மொத
காசு
காசு குடுக்குறானுங்ள அப்றென்னா
ம்
அத மட்டுதா பாக்குணு நீ டெக்னிக்கலு நாலேஜுனு தேவையில்லாத பேசிக்கிட்டு
ஏ ஃபயூச்சர்ல கஷ்டமா இருக்குண்டா இப்ப காசு குடுக்குது ஒரு அஞ்சு வருஷோ கழிச்சு வெளியே போடான்னு சொன்னோ என்ன பண்ணுவ
அத ஃபியூச்சர்ல பாத்துக்கலாண்டா அதாவுது என்ன சொல்றாரு ஒரு தத் துவ ஞானின்னா நாளையோட பிரச்சனைக்கு நாளைக்கு ஃபீல் பண்ணு
ஓகே
இன்னைய வாழ்க்கைய மட்டு இன்னக்கீ பாருனு சொல்றாரு
ம் கரெக்ட் தா ஆனா நா